வணக்கோ
ஆ வணக்கம் தோழி
சொல்லுங்க
ஆ இப்ப அந்த க சீரியல்லயே நம்ம அந்த ரோஹணி கேரக்டர் பத்தி பேசலாமா
ஆ சொல்லுங்க பேசலாங்க ரொம்ப பேசலா
ஆ ஓகே அந்த கேரட்ரு வந்துட்டு எனக்கு அவ்வளவா வந்துட்டு புடிச்ச மாரி இல்ல நெறைய விஷயங்கள் வந்துட்டு அவ தப்பாவே தா பண்ணிட்டே இருப்பா அத வந்துட்டு அட்ஜஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க கூட இருக்குறவங்கல்லா
அட்ஜஸ்பண்லங்க அவ மறைச்சிட்டு போற மற எவ்ளோ பொய் பேசுறா தெரியுங்களா அவளோட லைஃப மறைக்
அ இல்ல எப் எவ்ளோ விஷயங்கள் பண்றா அத கடந்து அடுத்தடுத்துன்னு போய்ட்டே இருக்காங்க
இல்லங்க அவ அவள அவளோட போல்ட்னஸ் நமக்கு இல்லையேன்னு நா நெனைக்கிறேங்க
கரெக்ட் கரெக்ட அதுயென்னவோ கரெக்ட்டுதா இது எல்லாத்தையு பேஸ் பண்ணிட்டு இன்னோ இருக்காளே அவ
ஆமாங்க எவ்ளோ போல்டா அப்ப கூட அவ அவ பண்ணது தப்புன்ற ஒரு ஃபீலேவு அவளுக்கு வரல பாத்தீங்களா அவ பண்றது ரொம்ப ரொம்ப தப்புங்க
இப்ப ரீசெண்டா பண்ணிட்ருக்கது திருப்பியு தவறு ஒரு தப் ப்புதா பண்றா இப்ப அவங்க ரெண்டு பேர வந்துட்டு அவங்க எதோ கஷ்டப்படுறாங்க அது வந்து தெரியுது இன்னமு அவங்களுக்கு கஷ்டோ குடுக்கணு அப்டின்னு இன்னொருத்தர வச்சு பண்றது இதெல்லா எப் எப்படி வந்துட்டு ஒருத்தர வந்துட்டு நம்ம அப்டி பண்ணிட்டே இருந்தா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து கஷ்ட வந்து நடந்துகிட்டே இருக்கணுன் நெனைச்சிட்டே இருந்தா அந் இந்த ஒரு அந்த பேடு இது வந்துட்டு நமக்கு நடக்குன்றது அது நம்மள யோசிக்கணுல்லயா
ந்து யோசிக்க மாட்டாங்கங்க
அதுதாமா எனக்கு
இல்லங்க நா நா ஒர்க் பண்ணிருந்த இடத்துல பாத்த பாத்துருக்கேங்க ஆ இந்த மாதிரி ஒரு கேரக்டர பாத்திருக்கே ஆ ஒர்க் பண்ணிருந்த பிளேஸ்ல அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க சைடு இருக்கிற நியாயத்த மட்டு தா அவங்க யோசிப்பாங்களே தவர அடுத்தவங்கள நம்ம கஷ் டப்படுத்துறோ அடுத்தவங்கள நம்ம இது பண்றோன்ற எந்த இதுவுமே அவங்களுக்கு இருக்காதுங்க ரொம்ப வந்து அவங்க ஸ்மூத்தா அவங்களோட இதுவ வந்து பண்ணிட் போய்ட்டேருப்பாங்க அது வந்து இது பண்ணவே மாட்டாங்க
இல்ல அதுல வேற அவங்களுக்கு ஒரு கொழந்தருக்கு அந்த கொழந்த அபெக்ட் ஆகு அவ முன் அந்த கொழந்த முன்னாடியே வந்துட்டு எல்லா ஒரு பேட் விஷயமு பண்ணிட்டே இருந்தா அந்த அந்த குழந்தைக்கு எப்டி தோணு அம்மா இந்த மாரி பண்றாங்க சரி நம்மளு பண்ணலாமே இதுல என்ன தப்பு இருக்கு அப்டிதான தோணு
கண்டிப்பா தோணுங்க அந்த பைய பொய் சொல்ல சொல்லி சொல்றா தெரியுங்ளா
அதுதா இப்ப அந்த அந்த கொழந்தையோட கேரக்டரயே வந்து மோசமா கொண்டு போற அளவுக்கு வந்துட்டு ஆய்டுச்சு ஏன்னா அவ அப்டிதா நடந்துக்குறா அந்த தப் சேரி நம்மளு பண்ணலா அப்டின்ற மார்தா
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அப்டிதா பண்ணிட்ருக்கா
தெரில
அது வேற இதுவே இல்லங்க வேற ஆப்ஷனே இல்ல
அப்றதா
அத பண்ணிட்டு தா இருக்காங்க
இல்ல இவ பண்றதுக்கு ஈக்குவலா தா அவளோட மாமியாரு பண்றா இப்ப அவளுக்கு இவளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு ரெண்டு பேரு ஆல்மோஸ்ட் ஈக்வல் தா பாத்தா கேரக்டரு வைஸ் அவங்க
எல்லாமே எல்லாமே ஆனா அவ வந்து அவ தப்பா சொல்லிக் அவள இவள வந்து தப்பா சொல்றா
ஆ அதுதா இவ ரொம்ப மோசமா பேசுவாள அப்றோ ஷோரூம்ல நின்னுட்டு எல்லாரு முன்னாடியு வந்துட்டு ரொம்ப
பேசுறது அதெல்லா வந்து இப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு எந்த டிஃப்ரென்சுமே எனக்கு தெரில ஆ காசு குடுத் தா ஒருத்தவங்க நல்லவங்களாவு காசு இல்லாட்டி ஒருத்தவங்க கெட்டவங்களாவு பிரஜெக்ட் பண்றாங்க அவங்க மாமியாரு ஆ ரோகிணியு சேமா அதேதா பண்றாங்க
அது தா எப்டி இந்த மாரி கூட பண்ணிட்டே இருக்க முடியுமா அவங்ளோட ஷோரூம்லயே வந்துட்டு காசு தேடுவா திருடுவாலா ஆனா வந்துட்டு அந்த ஒரு பெரிய அத வந்து பெரிய வந்து கட்சி இவ பண்ற எந்த விஷியமே வந்துட்டு அப்போதைக்கு பேசுறாங்களே தவர அது அப்றோ மறந்துட்றாங் எல்லாரு
அதுதா அதுதா அதுதாங்க
து எக்செப்ட்டே பண்ணீங்கங்க என்னோட லைப்லயே வந்து ஒரு விஷியோ நடந்துச்சு என்னோட கோ சிஸ்டர் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு எப்டி சொன்னாங்க க அத்த மாமாவல்லா வச்ட்டு ஒரு பெரிய பிரச்சன பண்ணாங்க பட் இருந்தாலுமே துட்டு அதல வந்து யாருமே ஆவாது ஆம்பள பசங்ளுமே வந்துட்டு அத எதிர்த்து கேக்கல நீங்க இந்த மாரி பேச கூடாதுன்னு சொல்லி பட் நா வந்த் நா பேச்ன எப்பிடி இப்ப வந்து என்னனமோ சோ அது நடந்து ஒரு டென் இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சி பட் அவ் கொஞ்ச வருஷத்துலயே வந்துட்டு அவுங்க பண்ணிட்டாங்க அவுங்க வந்துட்டு பேசுற பெரிய விஷ்யோ இல்ல அப்டின்ற மாரி
இல்லங்க அது அது மறந்துட்டு போனாதா ஃபேமிலின்ற மாரி நம்பகிட்ட ஒரு ப்ரொஜெக்ஷன கொண்டு வந்துருவாங்க
கரெட்டு அது எனக்கு புரியுது பட் இருந்தாலு அவுங்கள பாக்கு போதெல்லா எனக்கு அது ஞாபகோ வந்துட் டேர்க்கு எப்டி வந்துட்டு
அவுங்களுக்கு அந்த கில்ட்டாவே இருக்காதுங்க
அதேதா நானு சொல்றோ உங்களுக்கு அந்த கில்டே கெடையாத்
கெடையாதுங்க அவுங்கப் அவுங்க சைட்ல இருந்து அவுங்க பண்ணது கரெக்ட்டுன்ற மாரி தா நம்பகிட்ட கொண்டு வருவாங்கங்க
ஆமா உங்களுக்கு உங்க வந்து அது தப் புனே ஃபீல் பண்ல இப்ப கூட எங்க அம்மாலா கேப்பாங்க எப்புடி அவ இந்த மாரி பண்ணிட்டு திருப்பியு நார்மலா வந்துட்டு உங்க வீட்ல எல்லாமே நார்மலா எல்லா பண்ணிட்ருக்கா அவுங்கள அக்சப் பண்ணி டு அவளு ஒரு மருமக மாரி தா வந்துட்டு எங்க அத்த மாமா எல்லாரு நார்மல் நல்லாயிட்டாங்க அந்த விஷியத்த மறந்தே போய்டாங்க அது மறந்தே
அவுங்க ஹஸ்பண் நார்மலா தான இருக்கறாரு
அவரெல்லா ரொம்ப நார்மலா இருக்காரு அத வந்து பெரிய விஷியமாவே அவர் காட்டிக்ல அதுதா அவுங்க அம்மா அப்பாக்கே அ சப்போட் பண்ணாம வந்துட்டு அவுங்க ஒய்ப்கு தா அவுங்க சப்போட் பண்ணாங்க அப்டி இருக்க போது வந்துட் டு எல்லாருமே அக்சப்ட்டு பண்ணிட்டாங்க எல்லாருமே மறு எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே மறந்துட்டாங்க அந்த ஒரு விஷ் டும் நடந்த மாதிரியே காட்டிக்கவே இல்ல இப்ப மறந்தே போயாச்சி அவ்ளோதா இதுவு
கொண்டு வந்துருவாங்க அது மறந்துரு க நாளாக நாளாக இப்டி ஒரு விஷியோ நடந்ததுக்க அப்டியே தேஞ்சிக்கிட்டே வந்துருங்க அது
ம் ம்
அ அப்டியே போயிடு அது கடைசியில அப்டி ஒண் நடந்துச்சா அப்டின்ற மாரி பண்ணவங்களே கேட்பாங்கங்க
கண்டிப்பா அது எப்டி அந்த மாதிரி இருக்க முடியு என்னா ஆனா என்ன இன்னுமு பத்து வருஷோ பண்னண்டு வருஷோ ச்சு பட் அந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியல ஏனா வந்து விஷ்யத்துனால வந்துரி இன்னமு கூட அவுங்க எங்க ஊர்ல வந்துட்டு எங்க அத்த மாமாவு ஒரு சில விஷ்யங்கள கஷ்டப்பட்டு தா இருக்காங்க அப்டின் சொல்லலாம் அது வந்துட்டு உங்களால வந்துட்டு அவுங்கள பாக்க முடியுது து நார்மலா நடந்துக்க முடியுது
எல்லாமே மறந்த மாரி பண்றது லைஃப்பு அப்டின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தறாங்கன் நெனைக்கிறே கொழந்தைங்க இருப்பாங்க கொழந்தைங்களோட லைஃப் போயிடு அப்டின்ற மாரி வந்துருவாங்கன் நெனைக்கிறே அவுங்களும் அவங்களுக்கு இருக்குங்க மனசுக் குள்ளற அவுங்க பேசிப்பாங்க ஆனா வெளியில இவ் ங்ககிட்ட மேபி காமிக்க முடியாம அவங்க இருக்கலாம்
அததுதான் நான் தான் வந்து பேசிட்டே இருப்பேன்னா அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எதுக்கு இன்னும் அத பத் த்தி யோசிச்சுட்டு இருக்க அது முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு அ த த அதோ பெரிய விஷயமே கிடையாது முடிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு அதபத்தி பேசி என்ன பண்றது அ அப்டினு சொல்லிட்டு கேட்பாங்க
இந்த மாரி யோசிக்கிற ஆளுங்க மட்டும் தான் வந்து நம்ப நம்பதான் டிப்ரெஸ் ஆவோம் அவுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா தான் அவுங்க இருப்பாங்க
கரெக்ட் ம்
ஆ அவுங்க அவுங்க டிப்ரெஷன்க்குள்ள வரவே மாட்டாங்க அவுங்க அவுங்க அவுங்க ஹஸ்பண்ட் கூட அவுங்க ஜாலியாவே இருப்பாங்க நம்ம இத பத்தி பேசி நம்ப தான் சண்டை போட்டுக்கற மாரி ஆய்டும் அந்த மாதிரி தான் ஆய்டும் அது அது வேற மாரி கொண்டு நம்ப லைஃப் வேற மாரி கொண்டு போகும்
அதான் அதான்
அவுங்க ஆ அக்சப்ட் பண்ண பழகிக்கணுங்க ஆனா அது வரல வரலனாலும் அத அக்சப்ட் பண்ணி பழகிக்கணும்
வலி இல்ல எனக்கு எல்ல ஃபங்சன்னு என்ன எல்லா தேவையூ பண்ண வேண்டியதா இருக்கு
ஆமா ந
நார்மலா வந்துட்டு அ இருக்கற மாதிரி ஒரு இது ஆகுது வேற வழி
ஆமா வேற ஆப்ஷன்ல்லாம் கிடையாதுங்க நம்ம ஹஸ்பண்டையும் மா மாத்த முடியாது ஃபேமிலியும் மாத்த முடியாது அதனால ஆ
இந்த தப்பு அப்டின்னு தோணுச்சுன்னா நான் கேட்ருவ்வேன் அவ்ளோதான் நான் வந்துட்டு அஜெ சரி சரி ஓகே பரவாயில்ல அப்டின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன் நான் சொல்லுவேன் இந்த மாரி எங்க அத்தை சொன்னாங்க நான் திருப்பியு கேட்டுவிட்டேன் அய்யய்யோ எல்லாம் கேட்டேன் அப்டின்னு சொல்லிட்டு எங்க அம்மா திட்டுவாங்க எ என்ன பண்றது அவுங்க பு எனக் ஆனா வந்துச்சு எனக்கு கோவம் வந்துட்டு
புரியுது ஆனா நம்மளால சில விஷயத்த பிராக்டிக்கல்லா பேசிட்டு அவுங்க கூட திரும்பி பார்க்கும்போது நமக்கு தாங்க ஒரு மாரி இருக்கும்
ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது அத அட்ஜஸ் பண்ட்டு தான் போயாகனும் ஒரு சிலது வந்துட்டு நான் வீட்ல அப்டின்னு காட்டிக்கணாங்க அத வந்து என்னால காட்டாம இருக்கவே முடியாது எ கா எதா அதா வந்துட்டு நான் அப்டியே ஒரு சைலண்டா இருக்குறது மூஞ்ச ஒரு மாரி வச்சிகுறது அத அத அப்டியே எனக்கு அப்டே பழகிடுச்சு
கண்டிப்பா அது காட்டாம இருக்கவே முடியாதுங்க என்ன எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷனே என்ன காட்டிடு அடுத்த செகண்டே
கரெக்ட்டு
ஆ ந ஒரு சிலர்ல்லாம் வந்து காமிச்சுக்காம்ம அப்டே சிரிச்சிட்டே சமாளிப்பாங்க
அதா அது வந்து மனசுல இது மாரி வச்சுட்டு
ஆமாங்க அது ரொம்ப ஆக்ஷனுங்க ரோஹினி மாரி சில பேர வந்து லைஃப்ல நம்மளும் பாக்குறோம்
கரெக்ட் கரெக்ட்டு
அ ம் எவோ எதுவும் பண்ண முடியாதுங்க பேஸ் பண்ணிதான் ஆகணும்
ஆமா ஆமா ம் அப்பறம் வேற என்ன கேரக்ட்டு இதுல வந்துட்டு அவுங் அப்பாவோட கேர் ஆமா
ன்னு வந்து நியாயத்து பக்கம் நிக்கிறாருங்க அவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க
எ அவரோட கேரக்டர் தான் எனக்கு ஓகே அப்பறோ ரவி ஓகே அ
ஆ ரவியு வந்து ஆ ஓரளவுக்கு ஸ்ருதி பாருங்க எதுனாலு கேட்டுறா பாருங்க டக்கு
திரும்பவு சொல்ல வரே அவளோட கேரக்ட்ரு தா பெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துட்டா யாருக்கு எந்த பிர ச்சனயு கெடயாது கரெக்டா அவ மாமியார் வந்து எதாவ்து பிரச்சன பண்ணா அவ கேட்டு விட்ருவா அவ வந்துட்டு போ ட்டு சேரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இவள மாரி மீனா மாதிரில்லா
மீனா சைலன்ட்டாருக்றதுக்கு ரீ சன் என்னன்னா அவ வசதி இல்லன்றது அவுங்க வந்து குத்தி குத்தி காமிக்றது னால அவ அமைதியாருக்காங்க ஸ்ருதிக்கு வந்து நம்மகிட்ட அமௌண்ட் இருக்கு அப்டின்ற ற‌அந்த இது நம்ப இங்க இல்லனாலு நம்ப மறுப்டியு வேற எங்கயாச்சு போய்டுவோ அப்டின்ற ஒரு தாட் வந்ததுனால ஆ அப்டி பேசுறா ஆ மீனா ஓ வோட ஒரு மைனஸ் என்னன்னா பணோ இல்லன்றது இது பண்ணி அவுங்க டாமினேட் பண் றாங்கங்க
ஆமா ஆமா இவ வந்துட்டு நல்ல பணக்காரின்றதுக்காக வெவ இவ எது சொன்னாலுமே வந்து அவ மாமியார் கேட்டுப்பா அப்டின்னா காசு உள்ள எதா இருந்தாலுமே அவள பண்ணிட்டே இருக்குறது எல்லா விஷ்யத்திலமே
அதேதா அது ஆ அப்டியே ஒரு ஒரு மாரி அவள அடிமயாவே வச்சுக்கணுன் நெனைக்கிறாங்கங்க
ஆமா ஆமா ஆனா வந்து இப்போ இவுங்க பண்ணது அந்த மனோஜ் வந்துட்டு அந்த அந்த என்ன சைன் போட்டு அந்த வீடெல்லா இது பண்ண விஷ்யத்துலமே துட்டு அவேன் வந்துட்டு ஜாலியா ஒரு ஏசி ஷோரூம்ல ஒக்காந்துட்ருப்பானா கஷ்டப்படாம இவுங்க ரெண்டு பேரு அப்டியே மாங்கு மாங்குனு நைட்டு ஃபுல்லா தூங்காம அவ்ளோ கஷ்டப்பட்டு என் இவ்ளோ விஷ்யங்கள் பண்ண இந்த வீட்ட விப்பாங்களா எங்க நடக்கு இந்த மாத்ரிலா ஒனக்காக பண்றாங்க ஓகே அதெல்லா புரிது இருந்தாலுமே இப்ப துவ அவுங்க அம்மாக்கு புடிக்கு
ஆமா அப்பவு பாருங்களே மனோஜ விட்டு குடுக்க மாட் டிக்கிறா இப்ப கூட அம்மா பையே அவார்டு வந்து வாங்குறாங்க சிறந்த அம்மா சிறந்த பையன் அப்டிங்கிற அவார்டு
இந்த மாரி கொடுமயல்லா அப்போ வந்துட்டு ஓகே அவ வந்து ரோஹிணி இப்டி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா என்னடா இது அவுங்க அம்மா கூடயே போறா அவுங்களுக்கு அவார்ட் குடுக்குறாங்க நம்ம வந்து வாங்கி
என்ன பண்றதுங்க எல்லா மே எல்லாத்தையு அக்செப்ட்டு பண்ணனு ஒரு சிலது எது பண்ண முடியாம அப்டியே போயிட்ரு க்க மாரி தா இருக்குங்க ஆ ஓகேங்க
அந்த டைம்குள்ள
ஆ ஓகேங்க ஓகேங்க